ம் வணக்கம் வணக்கங்க சொல்லுங்க காபி டீ ஆச்சுங்ளா
இன்னும் இல்லைங்க இனிமேல் தான் போடனும் சேரிங்க நீங்க வேற எதனா பிஸ்னஸ் பண்றீங்க
ஆமாங்க இந்த நான் முன்னாடி பேசிட்டு இருந்த கால்ல உங்ககிட்ட சொன்னேன் நைட்டிஸு இன்ஸ் கட்டெல்லாம் வந்து பண்றேன்ட்டு ஆஹ இன்னும் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து இந்த கவரிங் ஜவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா
ஆமாங்க
கவரிங்கு வ வளையலு செயின் மாதிரி செயினுங்க குட்டி செய்யினுங்க ஐம் பொண்ணு கொலுசுங்க
ஓ
அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுவேங்க
ஓ சேரி சேரிங்க இது இந்த ஐம்பொன் நான் ஆன்லைன்ல பாத் த ஐம்பொண்ணு வந்துட்டு அன்பாலிஸ்டு செயினுன்னு சொல்லி ஒண்ணு தருவாங்க
ஆமாங்க தாலி சரடு ஆமாங்க
அந்த மாரி எல்லாம் சேல்ஸ் பண்ணுவீங்களா
ஆ பண்ணுவேங்க
அன்பாலிஷ்டு செய்யினுங்க அது வந்துட்டு மெருகு போடாம வச்சிருப்பாங்க போட போடதான் கலர் வரும்
ஆமாங்க ஆமாங்க நம்ம வந்து ஐம்பொன்னே வந்து அன்பாலிஷ்டு தாங்க அது நம்ப பாலீஸ்டு பாலிஸ் வர்றது வந்து அவங்க ஏமாத்துறாங்க
ஆமாங்க
அது ஏமாத்திரதுங்க அது வந்து நம்ம கவரிங் நகையே இப்ப ஐமபொண்ணுனா வந்து காஸ்ட்லியே வித்துக்லாங்க
ஆஹ்
அ கவரிங் நகைனா இவ்ளோ காஸ்ட்லியா வாங்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால அவங்க சும்மாவது என்ன சொ சொல்லிடுறாங்க நாங்க
ஆஹ்
அ இது வந்து ஐம்பொண்ணு சொல்லிட்டு வித்துறாங்கங்க நா பாத்த வரையிலுமே நானுமே வாங்கி ஏமாந்துருக்கேங்க அதனால தான் சொல் சொல்றேங்க ஆ ஐம்பொண்ணு சொன்னா நீங்க வந்து ஆ ஆமாங்க சொல்லிடுவாங்க ஆனா நீங்க வ ஐம்பொண்ணுன்னா வந்துங்க நீங்க போட்டுட்டு இருக்கற வரைக்கும் உங்க கோல்டு மாதிரி தாங்க இருக்கும்
ஆமாங்க
கழட்டி வச்சாதான் கருப்பாகும் மறுபடியும் நீங்க ரீயூஸ் பண்ணும்போது ஆ மறுபடியு கலர் வந்து கோல்டு மாரி ஆயிடுங்க ஆமாங்க ஆனா வந்து ஆ இரு க்குங்க இருக்குங்க
அப்டிங்களா அன்
ஆமாங்க
சேரிங் சேரிங்க அப்புறமா நீங்க போட்டு அனுப்புங்க பாக்கறங்க மேம் ஏன்னா ஆ நானு அது மாதிரிதாங்க தேடிட்ருக்கே ஐம்பொண்ல வேணு ஆ தாலி அந்த மாரி டெய்லி யூஸ்கு போட்டுக்கலா
அதுலயே மொகப்பு வெச்சது இருக்குதுங்க மொகப்பு வெக்காதது இருக்குதுங்க
ஆ
அ எல்லாமே இருக்குதுங்க கொலுசு அ ஃபேன்சி கொலுசுங்க
எவ்வளவுங்க ரேட் விக்குறீங்க செயின் மட்டும்
அது ஒவ்வொரு ஒண்ணுன்னு ஒவ்வொரு ரேட் ஆயிடுதுங்க அது ஒவ்வொரு டைம் வரும்போது ஒவ்வொரு மாரி வருதுங்க
அப்படிங்ளா
ஆமாங்க இப்ப சில்வர்லயே நெறைய வந்துருச்சுங்க சில்வர்லயே வந்து கோல்டு அ பிளேட்டட் போட்ட மாதிரி எல்லா நெறைய வந்திருக்
ஆமாங்க சில்வர்ல இருக்கு ஆனா என்னன்னா அது வத்து அதோட பாலிஷ் சீக்கிரம் போயிடு போனதுமே அது பாலிஷ் போடவே எற்நூறு முன்னூறுரூபா ஆகுதுங்க
இன்னு அதிகமாகுங்க சில்வருக்கு கோல்டு பாலிஷ் போடும்போது ஐநூறுரூவா ஆற்நூறு ரூவாய்க்
ஆ அது நான் நான் பாத்து ஒரு இருவது வர்ஷோ ஆயிடுச்சுங்க அதுக்கு முன்னாடி எல்லா அம்மா வீ ட்ல வந்துட்டு இந்த கல்லு வச்சிருந்தாக் அதிகமா சில்வர்லயு வாங்கி வெச்சுடுவாங்க பட் எ கட்டி இப்ப ஒரு செட்டு அப்படியே இருக்குங்க ஆறோ நெக்லஸ்சு ஆ எல்லாமே ஒரு செட்டு வெச்சிருக்காங்க
சேரிங்க சேரிங்க ஆனாங்க நம்ப எது எதும்மே நம்ப இப்ப தங்க விக்கிற வெலையில தங்க வாங்க வேண்டிய தேவை இல்லாம ஆ நம்ப கவரிங்ல ஐம்பொன்ல அந்த மாதிரி வாங்கி வெச்சுக்கலாங்க
எங்க அம்மா இருவது இருவத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன பொருள எடுத்துட்டு வந்து இப்ப குடுத்துட்டாங்க எங்க கிட்ட
பரவாலிங்ளே அதெல்லா இப்ப அதோட வேல்யூ எவ்ளோ தெரியுங்ளா
ஆமாங்க அத சொல்லிட்டு தா குடுத்தாங்க இப்ப வாங்க போனாங்களா ஒன்ற லட்ச கேட்டாங்களாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா நா ஒன்னு இல்லைங்க ஒரு நெக் நெக்லஸ் மாதிரி ஒரு பீட்ஸ் நெக்லஸ் வந்து சில்வர்ல இருந்ததுங்க எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது அத வாங்கலான்னு சொல்லிட்டு கேட்டேங்க ரேட்டு ஆறாயிரத்தி சில்லர் ரூவாங்க அது இருக்கிறது என்னன்னா வெறும் பதினோரு கிராம் மட்டு தா சில்வர்
ஐயய்யோ
இருந்தாலுமே அது புடிச்சிருக்குன்ட்டு வாங்கிட்டங்க
ஓ
ஹ அது நல்லா இருந்தது ஆனா இப்போதிக்கு அது அதோட வேல்யூ அவ்ளுன்னா இன்னு நம்ம பசங்களோட காலத்துக்கு வேல்யூ அ திகமாயிடு அப்படின்ற ஒரு ஃபீல்ல ஆ வாங்கிட்டே எதாவ்து கொழந்தைங்களுக்கு தேவப்படுமே அப்டின் சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு பொருளோட மதி ப்பூ வந்து இன்னிக்கி இருக்கிற மதிப்புக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஏறிக்கிட்டு தாங்க போகுது எதுவுமே வந்து ஆ இதுவா இல்லங்க
அது தெரிஞ்சுதாங்க அம்மா குடுத்துட்டாங்க இது ஒன்னு இல்ல நீ பாலிஷ் போட்டு ஒன்னோடுத்துதா நீ யூஸ் பண்ணிக்கோ இது வெள்ளி
நீங்க அத பாலிஷ் போற்றதுக்கு கூட நல்ல ஒரு ஒரு ஆளுங்க கிட்ட குடுக்கக்கூடிய பாலிஷ் போடுறவங்க கிட்ட
ஆமாங்க ஸ்டோன் ஒண்ணு ரெண்டு விழுந்துட்ருக்குங்க
அது வச்சுக்கோங்க அத வச்சு குடுத்துருவாங்கங்க ஏனா சில்வர் உருக்கி எடுத்துருவாங்கங்க
என்னங்க
சில்வர உருக்கி எடுத்துருவாங்கங்க நமக்கு தெரியாது அப்புடின் இல்ல ங்க நம்பிக்கையான ஆள்கிட்டயா குடுங்க யாராவது தெரிஞ்சு ஆச்சாரீங்க அப்டி இருப்பாங்க இல்லிங்ளா
ஆமாங்க உங்களுக்கு தெரியுமாங்க இந்த ஊர்ல
டிகி இல்லைங்ளங்கா தெரியலங்க
அந்த ஊர்ல
குடுங்க இந்த ஊர்லலிங்ளா நாங்க நக கடைலே குடுத்துருவோங்க இல்லங்க அங்க தெரியாதுங்க
அ சேரிங் சேரிங்மா
தெரியலங்க அந்த சைடு கிடையாதுங்க இந்த சைடு உங்க கடக்காரரு கிட்டேயே குடுத்துட்டோனா அவங்களே போட்டு கோ வாங்கி கொடுத்துருவாங்கங்க
ஆமாங்க
கடையிலியே இது பண்ணி
ஆ எவருங்க அதுவே ஒரு அரை கிலோக்கு வருங்க அம்மா அதுதாங்க சொன்னாங்க அரை கிலோக்கு மேலேயே இருக்கு அது நீ அது எடுத்துட்டு போயிட்டு நம்ம திருப்பி நீ இது மாரி வாங்க முடியாது இத பாலிஷ் போட்டு இது பண்ணிக்கோ குடுத்தாலு பாதி ரேட்டு தா எடுத்துப்பாங்க அத்னால் நீ இத மாத்தாத அப்டின் சொல்லிட்டாங்க சேரி நல்லது
ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப நம்ம குடுக்க போம்போதுங்க அது அடிமாட்டு வெலக்கி கேக்குறாங்கங்க
ஆமா
வெலக்கி ரொம்ப ரொம்ப கம்மியா போகுதுங்க
ஆமாங்க அதனால்தா சரி பாலிஷ் போட்டுக்கிலா ஆனா எனக்கு ஐம்பொன் செயினு
அது கொஞ்ச இது பண்ணனுனு ஆசங்க கொலுசு கூட இருந்தா நல்லதுதா சேரிங்க சேரிங்க பண்ண பாக்லாங்க நீங்க ஸ்நாக்ஸ் எல்லா என்னங்க பண்ணுவீங்கங்க ஆமாங்க
ம் ஸ்நேக்ஸுலா தேவ எள்ளு உருண்ட செய்வங்க ராகி மாவுல ரொட்டி செஞ்சு ஆ அதுல வந்துட்டு வெள்ள கல்லக்கொட்ட அதெல்லா போட்டு உருண்ட புடிச்சு அது செய்வங்க அப்புற அதிகமா பாயச செஞ்சுப்பங்க
ஆ ஆ
மில்க் மைடு போட்டுட்டு சும்மா ஜவ்வரிசி இதெல்லா வெச்சு
ஓகேங்க
ஆ ரொம்ப ஸ்நாக்ஸ் அதிகமா செய்றது இல்லைங்க மத்தபடி அந்த முறுக்கு அது இதெலா எனக்கு சுடவே தெரியற்தில்லைங்க
ரொம்ப ஈஸி தாங்க முறுக் து நீங்க என்ன பண்ணுங்க மாவு மிஷின்ல குடுத்து அரைச்சிட்டு வரீங்க இல்லிங்ளா
ஆமாங்க
உளுந்து போடாதீங்க உளுந்து போடாம அரிசி மட்டும்ங்க இல்லங்க கொஞ்சமா ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இல்லைங்க மிஷின்லே அந்த மாவு இல்லங்க நா சொல்றது தோசமாவு அரைக்கறதுக்கு குடுப்பீங்க இல்லிங்களா
ஆமாமா
அதே மாதிரி பச்ச மாவு புழுங்கல் அரிசி மட்டு ஊற போட்டுட்டு மிஷின்ல அரச்சிட்டு வந்துருங்க
ஆ
ஆ அத எடுத்துக்கோங்க கொஞ்சமா ஆ எடுத்துக்கிட்டுங்க பொட்டுக்கல்ல பொடிங்க
ஆ
ஒரு டம்ளர் போடுறீங்கன்னா உளுந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க வறுத்து
ம்
ஓ உளுந்து பொடி பண்ணது ஒரு டம்ளர்ங்க
செரிங்க
அதுல போட்டு அந்த அரிசி மாவு அரைச்சுட்டு வந்திருக்கில்லைங்களா அதுல போட்டு மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிங்ன்னா நல்ல கெட்டிமான பதத்துக்கு வந்துரு
ம்
கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இதுவாகட்டு பேசஞ்சிட்டுங்க முறுக்கு நீங்க முறுக்கு குழல்ல முறுக்கு இது பண்ற மாரி பண்ணிட்டு போட்டு பாருங்கங்க நீங்க மாவரச் சுட்டு வந்து வக்க வேண்டிய அர அரச்சு செய்யணுன்றது இல்லங்க இந்த தோசமாவு எடுத்துட்டு வரிங்கில்லைங்களா அதோடவே கூட தோசமாவளயே எடுத்துட்டு கொடுங்க பொட்டுக்கள பொடி கொஞ்ச பண்ணிட்டு ந போட்டுட்டு சீரகம் கொஞ்ச போட்டு அந்த பொட்டுக்கல்ல எவ்ளவுக்கு அந்த திக்னஸ் வேணு அந்த அளவுக்கு போட்டுக்கல்ல பொடி போட்டுக்கணு
ஓ
போட்டுட்டு ஆ பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு பண்ணிட்டு சொல்லுங்க
செரிங்க வேற என்ன ஏதாவது ஈஸியா ஸ்நாக்ஸ் சொல்லுங்களே
அந்த அந்த தோசமாவு அரைச்சிட்டு வரதே நா என்ன பண்ணுவேங்க எடுத்துட்டு ஆ பிளாஸ்டிக் பேப்பரல போட்டுட்டு ஆ கட் பண்ணீங்க போட்டுட்டு இது பொழிவோல்லைங்களா ஜாங்கிரிக்கு புழியற மாரி ஆ புழிஞ்சுருவேங்க ழிஞ்சிட்டு ஜீரா காச்சிட்டு ஜீரா ஒரு கலர் பவுடர் ஒரு கேசரி பவுடர் கொஞ்சமா போட்டு ஜீரா காச்சிட்டு ஆ எடுத்துட்டு அதுல போட்டுட்டோனா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரும்ங்க
ஆ நானும் ஒன்னு சொல் செய்வங்க அதே மாரி ஆ பாசி பருப்பு இல்லைங்களா
ஆ அதுல தேன் குழலுங்க அது அது தேன் குழல் சொல்லுவாங்க இது வந்து அந்த மாதி ஆ அத இப் அந்த மாதிரி இல்லைங்க இது அந்த டேஸ்ட் வராது இது இது நீங்க கடையில ஜாங்கிரி வாங்கி சாப்பிடுவீங்க இல்லிங்களா
ஆமா ஆமா
அதே மாரி டேஸ்ட் வருங்க இந்த அரிசி மாவுல செஞ்சு பாருங்க
வெறு அரிசி மாவுள மட்டு கரச்சு
அதா நம்ப தோசமாவு அரச்சிட்டு வருவோ இல்லைங்களா ஆ எல்லாமே இருக்குது இல்லிங்களா கலந்து இருக்குது இல்லிங்களா அதோடவே அதே போதுங்க அந்த திக்னஸ் அது கொஞ்சோ திக்கா இருக்கு போதே எடுத்துட்டு புதுவ மாவா இருக்கணுங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்சிட்டு வந்ததா இருக்கணு புளிக்க வைக்க கூடாதுங்க புளிச்சா நல்லா இருக்காது ஆ அது திக் க்கா இருக்கு போதே எடுத்துட்டு அது ஒரு பேப்பர நம்ப ஆயில் கவரு எதாவுது ஒன்னு இதுவா இருந்ததுன்னா காலியா இருந்ததன்னா அதுல உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல குட்டி குட்டி முறுக்கு மாதிரி ரவுண்டு மா திரி என்ன மாரி ஷேப் வேணுமோ உங்களுக்கு அந்த மாரி பண்ணிட்டு
ஆ
ம் ஆ ஜீரா காச்சிட்டு ஜீரான்னா ரொம்பெல்லா திக்கா எல்லா காச்ச வேணாங்க சும்மா ஒரு கம்பிப்பதோ வர்ற அளவுக்கு காச்சிட்டு
ஆ
எடுத்துட்டு நீங்க அதுல போட்டு டிப் பண்ணிட்டு அத சாப்ட்டு பாருங்களே சுட சுட அது ஒரு மாரி அது நல்ல டேஸ் ட்டா இருக்குங்க
சாஃப்ட்டா இருக்குங்ளா மொறு மொறுன்னு வரு
மொறு மொறுன்னு இருக்குங்க ஊறிடுச்சுன்னா சாஃப்ட் ஆயிடுங்க
ஓ எனக்கு அது புடிக்குங்க ரொம்போ
அத நீங்க ட்ரை பண்ணிப் பாருங்க நீங்க அத ட்ரை பண்ணிப் பாருங்க இந்த ஒரு டைம் இந்த ஸ்நாக்ஸ்ச ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க விட மாட்டீங்க என்னதுங்க
சக்கர ஜீராவா வெல்லஞ் ஜீராவ யூஸ் பண்ணுவீங்ளா ஓ செரி
சக்கர தா போடணுங்க சக்கர போட்டீங்கன்னா தா வந்து க இதுவா இருக்கு வெல்லோ போட்டா வெல்லம் போடலாங்க வெல்லோ நம்ம பசங்களுக்கு என்னவோ அது வந்து புடிக்காத ஒரு ஃபீல ஏற்படுத்துது போல இருக்கு அதனால அது ஆமா ஏ ஏம் பசங்க அப்டி பண்றாங்க ஸ்ட்ரென்த் தாங்க ஏ பிள்ளைங்க அப்டி பண்றாங்க எனக்கு அதனால வந்து ஆ ஒரு வெறுப்பே ஆயிடுச்சுங்க நா எனக்கு டீயில கூட நா வெ நாட்டு சக்கர போட்டு குடிச்சுக்குறேங்க வெல்லோ கூட போட்டு குடிச்சுப்பேங்க
ஆங்க எனக்கு கூட வெல்லோ ரொம்ப புடிக்குங்க சக்கரய விட
போட்டு குடிச்சிருவேங்க ஆனா ஏ புள்ளைங்க வந்து அந்த வெல்லோ போடுற க கஞ்சி கூட உளுந்து கஞ்சி வச்சு குடுப்பங்க சரி கொஞ்சோ ஹெல்த்தியா இருக்கட்டு அப்டின்னு அந்த உளுந்து கஞ்சியில போட்டா கூடங்க ஆ வெல்லோ போடாத சக்கர போடு அது ஒரு அடிக்ஷ ஷன் மாரி ஆயிட்டாங்க ஆனா கொழந்தைலெல்லா அவுங்களுக்கு நா சக்கரயே குடுத்தது இல்லேங்க
ம்
இப்ப எங்க வீட்ல இருக்குற ஆளுங்க வந்து பேசி பேசி அந்த மாதிரி இந்த பிள்ளைங்கள வந்து பண்ணிட்டாங்க
செரிங்க செரிங்க நன்றிங்க
நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங் கால அட்டன் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க வெச்சுரவாங்க செரிங்க